நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வெயில் கால வந்துட்டாலே போதுங்க ரெண்டு நிமிஷ கூட இந்த காத்தாடிய போடாம இருக்கவே முடியல நீங்க எப்புடி
உண்மாதாங்க அது மட்டு இல்லாம இந்த வெயில் காலத்துல அடிக்கடி இந்த மின்சார வேற போயிட்டே இருக்கு சுத்தமா தூங்கவே முடியல அதுவு இந்த இரவு நேர மத்திய ம்லா செரியான வெயிலு சுத்தமா வந்து வீட்டுக்குள்ளே உட்கார முடி இதுல மேல இருந்து வெ இங்கெல்லா அப்புடியே இறங்குது என்னதா அந்த காத்தாடி சுத்துனாலு இந்த வெக்க காத்துதாங்க அதி எம்மா வருதுன்னே சொல்லலா ஹ இப்ப அந்த மின்சாரம்ல்லா பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அஹ நா பாத்தீங்கன்னா அந்த மின்சாரம் அப்புடிங்கிறது நமக்கு ஒளியை தரக்கூடியதாதான் இருக்கு இப்ப உள்ள காலகட்டத்த பொறுத்த வரைக்கு நம்ம நெறைய விஷயங்கள வந்து ஒவ்வொரு நாளும் சகிச்சுக்கிட்டே தா வரோ அதுல இந் இந்த வெளிச்சம் அப்புடிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்த பொறுத்த வரைக்கு இரவு நேரங்கள்ல முன்னாடி லா ஹ ஏதாவது ஒரு வேலை செய்றாங்க அப்புடின்னா அந்த விளக்கு இந்த மாரி மண்ணெண்ணெய் விளக்கு இந்த மாரி வச்சுதா அவுங்க வந்து பயன்படுத்துனாங்க ஆனா இப் இப்ப உள்ள சூழ்நிலைகள்ல நம்ம வந்து நெறைய இந்த வெளிச்சத்த பாத்து பழகிட்டோ இந்த லைட்டு இதெல்லாமே ஒரு அறைக்கே பாத்தீங்கன்னா இரண்டு உம் பல்பு இந்த மாரிலாம் போட்டு நம்ம பயன்படுத்துறதால இந்த வெளிச்ச இல்லாம நம்மளால இரு இருக்கவே முடியல அதே சமயங்கள்ல இன்னுமே ப் பாத்தீங்கன்னா இந்த காத்தாடி இல்லாம சுத்தமா இருக்கவே முடியல ஏன்னா கொஞ்ச நேர ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்மளால இந்த காத்தாடி இல்லாம இப்ப உள்ள காலகட்டத்துல இருக்கவே முடியல அதுவு இல்லாம இந்த குளிரூட்டி இது எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோ இதுக்கு நம்ம இன்னுமே அடிமை ஆயிட்டோ அப்புடின்னு கூட சொல்லலா இப்போ உள்ள காலகட்டத்துல நெறைய இந்த மாரியான விஷயங்கள தா நம்ம வந்து பயன்படுத்துறோம் அஹ உங்களுடைய வீடுகள்ல நீங்க எந்த மாரியான மின்சாரம் பொருட் எதுக்கெல்லா பயன்படுத்துறீங்க
ருட்கள் அப்டின்றது எல்லாமே மின்சார பொருட்கள் தாங்க மிக்சி தொலைக்காட்சி அது மட்டும் இல்லாம கணினி இது எல்லாமே மின்சாரத்தாலதா ஓடுது நமக் காலயில எழுந்ததுல இருந்து ப் த்து உறங்குற வரைக்கு அவ மின்சார மின்சாரத்தை தான் எல்லாத்தையுமே பயன்படுத்துறோம் நெறைய விஷயங்கள்ல அந்த விளக்கு எரியறத சரி விசிறி நம்ம சமைக்கிற சாதனங்கள்ல இருந்து நம்ம ஒரு தகவல தொடர்பு செய்யணும்னா கூட நம்ம எல்லாமே இந்த மின்சாரத்த சார்ந்ததா இருக்கு முன்னோறு காலத்துல பாத்தோம்னா மின்சார இல்லாம வாழ்க்கையல்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியல இயற்கை பக்கத்திலயே இருந்து வாழ்ந்தவங்களாஇருக்காங்க அவுங்களா ஆனா இப்ப இருக்க வசதி எல்லா அவுங்களுக்கு சுத்தமா இல்லைன்னே சொல்லலா நம்மகிட்டயே சொல்லிருப்பாங்க நிறைய வயசானவங்கா முன்னாலா நாங்க வந்து இப்பல்லா வந்து உடனே எல்லா அரைக்க மாட்டோம் மாவெல்லா ஆட்டுற பார்த்தோம் அப்புடின்னா கையில அட்டுவோ அப்புடின்ட்டு முன்னாலா நீங்க நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த முன்னால்லா வாழ்க்கைய எல்லா வாழ்ந்தாங்களா அதெல்லா எப்படி இருந்திருக்கு அப்புடின்னுட்டு
அப்பெல்லா பாத்தீங்க அப்பிடின்னா காலை நேரத் இடத்துல உங்களுக்கு எப்பவும் போலதான் இருக்கு ஆனா இரவு நேரங்கள்லல்லாம் பாாரத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த வெளிச்சம் போதாது அப்புற பாத்தீங்கன்னா இந்த விசிறி இந்த மாதிரியான விஷயங்கள் கையிலேயே வச்சு விச விசிறிய வச்சு விசிரிக்கிறது இந்த மாரியான விஷயங்கள் தான் பயன்படுத்தனாங்க அப்புற இன்னுமே பாத்தீங்கின்னா அந்த இரவு நேரங்கள்ல ரொம்ப வெக்கையா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு துணியில வந்து ஈரத்தால அத வந்து நல்லா நெனச்சு வச்சு அத அந்த கூர மேல இப்படி போட்டு விட் அந்த கூரை மேல அது படும்போது உள்ள வர காத்து வந்து ஜிலு ஜிலுனு வரு அப்புடினு சொல்றாங்க இந்த மாரியான விஷயங்கள் தான் அவுங்க வந்து பயன்படுத்தினாங்களாம் ஆனா இப்ப நமக்கு பாத்தீங்கின்னா ஒரு சுவிட்ச போட்டாலே பேனு ஓட ஆரம்பிச்சிருது அந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்ப வசதிகள் வந் இது வளர ஆரம்பிச்சிருச்சு ஹ இந்த மின்சாரத்திலேயே இரண்டு வகையான மின்சாரங்கள் வந்து இருக்கு ஒண்ணு வந்து நேர்மின்னோட்டம் இன்னொன்னு வந்து மாற்று மின்னோட்டம் அப்புடின்னு சொல்லிட்டு ஆனா அந்த நேர்மின்னோட்டம் அப்புடின்றது பேட்ரி நம்ம வந்து பாத்திங்கனா அந்த பேட் ட்றில வந்து சார்ஜ பில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான நேரத்துல வந்து பயன்படுத்திக்கிறோ அது மூலமா நம்ம லைட்டு போட்டுக்குறோம் அஹ இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துறோம் ஆனா இந்த மாற்று மின்னோட்டம் அப்புடிங்கறது வந்து வீட்டு மின்சார நமக்கு குடுத்துரு
அது மட்டுமில்லாமா இப்ப பாத் தோம் அப்படினா ஆஹ ஹ ஆமா புதுசு புதுசா மின்சாரங்கள் அப்புடின்னே சொல்லலா ஏன்னா வந்து உ அஹ நம்ம வந்து ஆஹ ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் செய்யுறோ அதே மாரி வந்து